பட்டு போச்சி போல
இல்ல தோழி ரெண்டு காலு என்து அப்டிதா போச்சு
அப்டிங்களா தெரியலையே என்னன்னு
இப்ப மத்தவங்கள கேட்டா டவர் இஷ்யூவா இருக்
இல்ல எனக்கு காலே வர்ல வராம ஒரு ரெண்டு பேர் எனக்கு கால் பண்ணாங்க நா ஆப்ல தா இருக்கே காலே வரல
ஆ, சொல்லுங்க சிஸ்டர்
ம் எனக்கு ல ஆப் ஆப்லதா இருக்க ரெண்டு பேர் கால் பண்ணதே எனக்கு வரல
ஓ இது டவர் இஷ்யூவா இருக்கு தோழி, ம் அப்பற தோழி சொல்லுங்க சொல்லுங்க நீங்க என்னா பண்ணீங்க ஹவுஸ் ஒய்ஃப்பா நீங்களு
ஆமாங்க ஆமா
சொல்ல வீட்ல எந்த இது ம் வீட்ல எந்த ஒர்க்கு இ பண்றதில்ல அ
ஆ இது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கே, ஸ்ரீசெல்லிங் ஆமா
அப்படிங்களா சரி சரி நம்ப பே செரி இப்ப என்னன்ன
ஆமாங்க முந்தானேத்தே என்னமோ பண்ணிருக்
அதுதா நா உங்ள உன்ன அம்பரத்தர் இல்ல சிஸ்டர் நீங் வேற எனக்கு அது நைட்டு வாட்ஸ் அப்ல அனுப் ப்புங்கன் சொல்றத்துக்கு எத்த யாரார்க்கோ நம்ம பேசுனோ
உம் உம் நானு உங்க நம்பர் எனக்கு மிஸ் ஆயிடுச்சு ஏனா நெறையா நியூ நம்பரா ன் நம்ம கண்டாக்ட் பண்றோ ஆமாங்க
செரி நானு செரி நீங்க அம்புறம் நீங்ளே ஒரு மாடல் மாருச்சு பாக்கட்டும்
நா முந்தா நேத்து கால் பேசன்தோட செரி நேத்து யார்கிட்டயுமே பேசல
அப்டிங்ளா ஓகே ஓகே போகனு
ம்பர்ல எது ஒங்க நம்பர்ன்னே எனக்கு தெரியல
சேரி தெரி நா வைப்பாய் நிற்த்தச் சொல்லு
கிட்ட அவ்ங்கப் போனாங்ளா சேரி சேரிங்க
கிரிமலன்னு அந்த பேசிருக்கோ ஈவ்னிங் ஒரு த்ரீ தேர்ட்டிக்கு பேசிருப்போ ஆஹ் ஆஹ் அதனாலதா சொல்றே நா உங்க நம்பர் தேட்னேங்க சிஸ் சோ எனக்கே சேரி பாக்லா எப்டி இருக்கு ட்ரெஸ் அப்டின் பாக்லா அப்டின்னுட்டுதா பாத்தேங் சிஸ்டர் அஹ் பாக்கறே செரிங்ளா பாத்துட்டு எப்டி இருக்குன் பாத்துட்டு ஒங்களுக்கு இப்ப ஆடர்ரு போடுறே
சரிங்க சரிங்க சரிங்க அப்றம் நீங்க என்ன சமையல் செஞ்சு சீங்க மதியோ அதா சொன்னீங்கல்ல கருப்பு கொண்ட கடல உம் மூக்கடலன் சொல்வீங்ளா
கடல சொல்லுவே நா நாங்க மூக்கட்ல சொல்லுவோ வெள்ள மூக்கட்ல கருப்பு க்கட்ல அப்டின் சொல்லுவே இப்ப அது யூட்யூப் எல்லா பாத்துட்டு தா தோழி அதெல்லா வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணே இல்லனா இந்த விநாயகர் பண்டிகைக் கி படிதா செஞ்சு சாப் டுவோ மத்த இந் இந்த நேரத்துல என்னைக்கு குறா ஒரு நாளு குருமா பண்லா பூரிக்காவு அப்டின்ற போலதாப் பண்ணுவோ நாங்
ஆ அது மாரி பண்ணுவே கட் இது மாரி செய்லா நீங்க
ஆ அதுவு செஞ்சு அது எப்பயோ ஒர் நாள் செஞ்சந் தோழி அது நல்லாதா இருஞ்சு அப் ஒவ் ஊர வச்சுட்டு மிக்சில இது வடைக்க எப்டி ருக்குறோமோ அதே போல ஆ ஆ ஆ தோழி
ஏம் பசங்க சுண்டல்லா நா குடுப்பந்தா ஆனா சாப்ட்ட அப்டியே சுண்டல் மட் சுண்டல் மட்டு அப்டியே வந்த்ரு
அப்டியே வந்த்ரு ஓகே ஓகே ஓகே ஆ சூப்பர் சூ வேற நைட்டி மட்டுந்தா சேல்ஸ் பண்ணிட்ருக்கிங்ளா வேற எதுனா பண்றிங்ளா தோழி
எல்லாமே சாரீஸ் எல்லாமே இருக்கு கிட்ஸு ட்ரெஸ்சு அ ஜுவெல்ரி ஆ இப்ப வருதுல டர்க்கில ஆ அந்த மாதிரி ஜுவல்ரி அது மாதிரி எல்லாமே
ஓ ஓ சூப்பர் சூப்பர் தோழி பரவால
அந்த ஆமா ஹிஜாப் போடுறாங்கள ஹிஜாபு இப்போ ஒரு மேரேஜுக் கு செட் சாரீ எடுப்பாங்கல்ல அந்த மாரி செட் சாரீஸ் எல்லா மே செட்டா ரெடி பண்ணி குடுக்குற
ஆ ஓகே ஓகே நீங்களே போய் பர்ச்சேஸ் பண்ட்டு வருவிங்ளா இல்ல நீங்க
நா வீட்லருந்தே தா வெளிய போக முடியாததுனால தானே நம்ம வீட்ல இருந்தே பண்ணிட்ருக்கோ ம் ஆமா அப்றம் இந்த முஸ்லீம்ஸ் போடுவாங்கல்ல புர்கா ஷாலு புர் காஸ்லா அ துவு ரெடி பண்ணி தரே செட்டா அது இத்தன பேர் கேட்டாங்கனா அதுக்கு ரெடி பண்ணி தருவே
ம் ம் ம் சூப்பர் சூப்பர் தோழி ம் பரவால்ல செய்றிங்ளே நம்ம என்னதா நாங்க தொழில் கத்துக்குந்த ஒருஸ்டேஜ்
உம் நீங்க ஏதாவது ஆன்லைன் கிளாஸ் மாதிரி எடுக்கலாம்ல
பியூட்டிஷியன் எங்க தோழிஅது எடுத்துன்னு எல்லாருமே எடுத்து இருக்காங்க எது அவுங்க இது பண்ணுவாங்க அப்டின்ற போலீ நக்குது எனக்கு ட்லரிங்கும் தெரியும் ஆ ஒருக்கு எல்லாமே தெரியு இத போய் நம்ம எது இப்புறம் இது பண்றது அப்படின்ற போலதா
எப்படி சொல்றது இப்ப இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இருந்தீங்கன்னா ஒரு வீடியோ மாரி எடுத்து போடலாம் டிப்ஸு சிண்ண மாதிரி
ஓ எனக்கு தெரில போடலாம் தான் என் பசங்கிட்ட சொன்னா போ நீ வேற உனக்கு பின்னாடியே சுத்துது எங்களுக்கு தெரியாது
ஒண்ணும் இல்ல நீங்க ரொம்ப நேரம் போட வேணா ஒரு ஒரு முப்பதுச செகண்ட்ஸ் வீடியோ மரி ஷார்ட்ஸ் மாதிரி அந்த மாரி ரீல்ஸ் மாதிரி போட வாங்கல அது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச டிப் டைலரிங்ல பியூட்டிஷியன்ல இப்ப நெறைய பேரு அது மாரி க்கு தான சொல்றாங்க
ஆமா இது போல ஆ இது போல வந்து பண்ணிட்டு போறேன்னு செய்யறே அப்டின்ட்டு மேக்கப்
உம் இப்ப நெறைய பேர் அதுல போடுறாங்கன்னாலு இப்ப உங்களோட ஸ்டைல சில பேருக்கு செட்ட இப்ப நம்ம சமையலே ஒரு புளி கொழம்ப அத்தனை பேர் போடுறாங்க நமக்கு இப்ப ஒருத்தவங்க சமையல் பிடிக்கூ அப்பின்னா நம் அவுங்க சேனல் பாப்போம்ல அது
ஆமா செரி ஆமா ஆமா சூப்பர் சூப்பர்
சமையல் இருக்காங்கல்ல அவுங்க சமையல் தான் கை கொடுக்குது உம் அவுங்க ரொம்ப இல்லைங்க ஒரு கார ர கொழம்பே ஒரு வீடியோல எல்லாம் பார்த்தா ஒரு சாதா காரைக்கொழம்பு விடுங்க சாதா ஒரு தோச அந்த கருப்பு கவுனி தோச போய் பார்த்தா பதினாறு நிமிஷோ வீடியோ எல்லாம் போட்டு வச்சிருக்காங்கங்க ஆமா இன்னாட அது தோச மண்ணேிஷம் அப்படின்ட்டு அதனாலே மோச அவுங்க அவுங்க சேனல் கொஞ்சோ பாத்தம்னா ஷ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா டக்கு டக்கு டக்குன் சொல்லிடுவாங்க அதனாலே பாக்கறது
ஆஹ் ஆஹ் ஓகே தோழி எஹ் எஹ் அதல்லா நமக் தெரியாது அஹ் அஹ் அஹ் அஹ் அஹ் பரவால்ல தோழி நல்லா பேசறீங்க
வெப்பீங்களா
எது முக்கியமா இதைய செய்ணு ஆசப்பட்டு நிக்கிறோ இல்லீங் களா அப்ப வந்து அ யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி பாக்கறது எது நல்லாருக்கு ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் பாப்பே அதுல எதுங்க உங்க சொல்றாங்க ஈ ஸியா இருக்குதோ அது எடுத் துகறது ரொம்ப இழுத்துட்டு போறவங்கள்தெல்லா வேண்டா நம்ப அதே கொழம்ப வந்து டக்குனு வேற ஒருத்தவங்க சொல்றாங்க பாருங்க ஆஹ் அது நல்லாருக்கு அது மேரி பண்ணிருக்கே தோழி நறிய அப்பறோ தோழி மத்
செய்வீங்க
நா அப்பயு என்ன தோழி வீட்டு வேலயே கரெக்ட்டா இருக்கு இதே பாத்தய்மே பெருக்கறது நாளைக் வெள்ளிக்கெழமைங்ளா அது வீட்டு
ஆஹ் இதோ இந்த பூவே நேத்து வாங்கிட்டு வர சொன்னே
ஆஹ்
கடசில பாத் தா நேத்து வாங்கிட்டு வந்தது எனக் கட்ட டைம் இல்ல வாங்கி ஃபிரிட்ஜுல வச்சுட்டே இப்போ தா நேத்து மாவாட்ற வேல இருந்துச்சி நெய் ஆட எடுத் து நெய் காச்சுவே வீட்ல தா அந்த ஒர்க்கு இர்ந்து ச்சு கொஞ்சோ
ம் ம்
தா வெள்ளிக்கெழம ப்ராசஸ்லா இர்ந்ததுனால ட்டு இப்ப தா ஒக்காந்து கட்டிகிட்ருக் கே
செரி செரி செரி தோழி தெனோ டைமிங் அப்டியே
ஆமா என்னா பண்றது டைம் பத்த மாட்டிகிது ட்வெண்டி ஃபோர் ஆர்ஸ்ல இன்னு ஒரு டூ ஆர்ஸ் குடுத்தாலு பத்
பத்த மாட்டுது சீக்கிரமா வேற விடிஞ்சு போதா ஐ யோ விடிஞ்சு போச்சு எழுந்துக்றதா இது என்னா பண்றது சொல்லுங்க இப்ப விடிஞ்சிச் ச்சு ஆறு ஆட்ற ஏழு ஆயிடுதுங்ளா அதுக்கு பிறகு மெதுவா நம்ப எழுந்து அவுங்ளுக்கு டீ போட்றது செய்றது நம்ப வேல முடிச் வரத்துக்கு மணி எட் டு எட்ற ஆயிடுது எந்த ஆயிடுதுனு தோழி ந்த ஆயிடுது அதுக்கு பிறகு ஏ பைய களம்புனுனு சொல்லுவா அதுகுள்ள வெறு வய்த்தோட எப் எப்டி அன்ப்புறது நம்போ
ம் தோழி ஆ கொஞ்சோ மன்னிக்கவு நா ஒரு முக்கியமான அழைப் பு வருது நா பண்ணட்டுமா
ஆ ஓகே தோழி ஓகே தோழி ஆ ஓகே தோழி